ஹலோ
ஆ கேக் ஆ கேக்குது
என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே
நீங்க் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்ளா ஐ ஃபோன் யூஸ் பண்றீங்ளா
ஆண்ட்ராய்ட் தா றே
ஓ ஐ ஃபோன் புடிக்குமா
ம் புடிக்கு
என்ன மாடல்
இப்போ லாஸ்ட்டு வெர்ஷன் வந்திருக்குல்ல ஆனா நா யூஸ் ம்
அதா புடிக்குமா எடுத்தொன்ன பயங்கரமான செல்லு சொல்றீங்க
ஆ கம்மி வெலைல ஃபோன்ங்க யூஸ் பண்ணிட்ருக்கே ஆனா எனக் அவ்ளவா யூஸ் பண்ண தெரியாது
ம் அது வேஸ்ட்டு நா ஒடஞ்சிருச்சு என்னோடது வாங்கி
ஒடஞ்சிருச்சா
ஆமா
எப்படி
அ பைக்ல போய்ட்டு வந்தனா ப்ரெண்ட்ஸ் குட ஃபோன் வந்துச்சுன் டக்குனு எடுத்தேன் கைத்தவரி கீழ விழுந்துருச்சு ரோட்ல டிஸ்பிளே போயிடு சேரி அப்ப அது மாத்தயே இருபது ரூபா பு கேட்டாங்க ஒரிஜினலு
ஆ
அப்ப இருபது ரூபாய்க்கு மாத்தி அம் ஒரு முப்பத்தி எட்டு ஒம் பத்தொம்பது ரூபாய்கு சேல் பண்ட்டு வேற செல் எடுத்துட்ட என்ட்ட இல்ல
ஓ அப்படியா ஒரு டைம் கீழபோட்டே ஒடஞ்சிருச்சா
ஆமா அது வண்டியில போவோ ஃப்ரெண்ட் வண்டி ஓட்டிட்டு இருந்தான் நான் பின்னாடி ஒக்காண்ட செல் டக்குனு கைதவறிக் கீழ விழுந்துருச்சு ரோட்லயே வண்டி டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும் போது
ஓ போயிட்டு இருக்கும் போதா ம் ம் அது செட்டிங் எல்லாம் நல்லா இருக்குமா
ம் நல்லாதான் இருக்கு கேமராக்கு ஓகே
ம்
கேமராக்கு ஒர்த்து
ஆ ஐஃபோன்க்கு கேமரா தா நல்லா இருக்கும்
ஆமா பேட்ரி நிக்காது ஸ்டோரேஜ் அதிக எம் பி இப்ப நம்ம ஒரு வாட்ஸ்அப் இதுல எப்படி ஐம்பது எம் பினா அதுல நூற் எம் பி டபுளா இருக்கும்
ஓ டபுளா இருக்குமோ ம்
அதனால நல்லா இருக்கும் ஆனா ஹேன் ஐ ஃபோன் யூஸ் பண்ணா ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ண முடியாது ஆனா ஐஃபோன் நல்லாயிருக்கும்
ஓ ஐஃபோன் நல்லாருக்கும் ம் ம்
ம் அது யூஸ் பண்ணி பாத்தா யூஸா இருக்கும் இப்ப நத் கிங்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன்
மத்தினா
நத்திங்
ஆ அப்படியா
ஆமா
ம் கேட்டதே இல்ல இந்த பேரு
ஐ பி எல் பாப்பீங்களா
ஆ ஐ பி எல் பாப்பேன்
ஐ பி எல் ஆர் சி பி பணியன்ல நத்தீங்னு போட்டிருப்பாங்கள ஒரு ப்ராண்டு
ஆ நா அந்த அளவுல்லாம் போக்கஸ் பண்ணி பாக்க மாட்டேன்
அந்த ப்ராண்டு செல்லுதான் வச்சிருக்கேன் ஏய் ஐஃபோனு அடுத்த இந்த மொபைல் தான் நத்திங் தான் சூப்பரா இருக்கும் லிமிட்ட தான் அப் குடு லிமிட்டா தான் வரும் நானே தேடிகண்டுபுடிச்சு வாங்குனேன் இந்த மொபைல் வேணும்ன்ட்டு
ஓ ஆன்லைன் இல்லையா
ஆன்லைன்ல்ல கோயமத்தூர் கிராஸ் கட் ரோட் இருக்கும்ல
ஆமா
அங்க மொபைல் ஷாப்பா இருக்கும்ல
ம் ம்
அங்கதா வாங்கன
ம் எவ்ளோன்னு எடுத்தீங்கா
நான் டொண்ட்டி செவனுக்கு எடுத்த
ம் இதுலியு கேமரா நல்லா இருக்குமா
ம் இதுலியு கேமரா நல்லாதா இருக்கு
ம்
அப்றோ நைட்டு என்னா ஸ்பெஷல்
நைட்டு இனிமேல் தா பண்ணுவாங்க வீட்ல
ஓ நீங்க வீக் வீக் சர்ச்சு போயிருவீங்ளா மார்னிங் போயிருவீங்ளா
ஆ ஆ
நா வந்து ஒன் இயர்க்கு ஒரு டூ தி த்ரீ டைம்ஸ் போவ
ஒன் இயர்க்கு த்ரீ டைம்ஸா
ஹாமா நியூ இயருக்கு சிக் கிறிஸ்மஸ்க்கு அ அவ்ளோதா ஃபங்சன்னா போவ
அப்படியா
இவுங்க வீட்ல போவாங்க
ஓ நீங்க மட்டு போமாட்டீங்க அப்போ
தூங்கி எந்திக்கவே பன்னெண்டு மணி ஆயிருது வேலய முடிஞ்சிரு ம்
ஆமா உங்க சர்ச் சர்வீஸ் டைமிங்
தெரியல எங்க அம்மாக்குதா தெரியு
அதுவு தெரியாதா
ம் நீங்க உங்களுக்கு
எங்களுக்கு செவன் டுவெண்ட்டிக்கு நாங்க அங்க இருப்போ எயிட் தேர்டிக்கு முடிஞ்சிடு எயிட் தேட்டி ஃபைவ் ஃபாட்டிக்குள்ள முடிஞ்சிரு
அ உங்களுக்கு சீக்கரமா முடிஞ்சுரு உங்க சர்ச் டைமு எங்களுக்குல்ல ஒரு
நாங்க செக்கே நாங்க செகண்ட் சர்வீஸ் போவோ தேர்ட் சர்வீஸ் ல்ல ரெண்டு மரேரோ தாஆக ஒன்பதுரைக்கு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு மணி வரையு உக்கார வச்சுருச்சாங்க
அய்யோ கிளாஸ்சே நடக்குமா
அஹ ரொம்ப நேரோ பாட்டு பாடுறதுல இருந்து வசனம் படிக்கிறதுல இருந்து எல்லா ரொம்ப நேரோ தா
ம்
பட்டுலா ஆகுமா
ஆனா நீங்க பொட் பொட்டு வப்பீங்களா
ஆஹ நாங்க வைக்க மாட்டோ
நா வப்ப
ஆன்னு ஆசியிர வைப்பாங்க பாத்திருக்கே
ம்
பெந்த கோஸ்ட்டு வைக்க மாட்டாங்க தான
ஆமா அவுங்களு வைக்க மாட்டாங்க
ம்
அவங்க பக்கத்து வீட்டுல தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க
ஓ அப்டியா உம் நாங்க ரொம்ப கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலா இருக்க மாட்டாங்க
ம்
நார்மலா தா இருக்கம்
நீங்க என்ன மொபைல் வச்சுருகீங்க
நா வீவோ
விபொ என்ன மாடல்
வொய் நைன்டீன்
ஓ எப்ப எடுத்தீங்க
இப்போ ரெண்டு மாச இருக்கும் மூணு மாசம் ம் நல்லாருக்கும்
எவ்ளோக்கு எடுதீங்க
மா நைன்டீன் தௌசண்
விவொ அ விவோ வய்சாந்தி எதோ நா என் தம்பி இப்ப எடுத்த விவொ அது நல்லாருகு சூப்பரா இருக்கு
ஆ
அது எப்பன்னா பின்னாடி ஒன்னு ரெண்டு மூணு அந்த சுத்தி ரவுண்டு ஒரு கேமரா வரும்ல நடுவுல
ஆமா ம் ம் ஒ ஓ சென்டர்ல்ல தான
ஆமா ஆமா
சென்டர்ல்ல கேமரா வர்றதோ
ஆமா
ம் ம் ம்
அது அது ஆ எடுத்தா நல்லாதாஞ்சு டொண்டிசவனுக்கு என்மோ எடுத்தா டொண்டிஃபையோ டொண்டிசவனோ
ம்
ம்
நா ஃபஸ்ட்டு விவோ வொய் சிக்ஸ்டீன் வச்சிருந்தன்
ம் ஒன்லி விவொ ப்ராண்ட் மட்டுதானா
இல்ல அவசரமா வாங்குன செமஸ்ட்ரு போயிட்ருக்கும் போது ஒடஞ்சிருச்சு ஃபோனு கரெக்டா டூதௌசண்டொண்டி சிக்ஸ் நியூயர் அன்னிக்கி ஒடஞ்சிச்சு ஃபோனு நாதா தூக்கி வீசிட்டே
ஏன் என்னாச்சு
என் ஃப்ரண்டு கூட சண்ட ஃப்ரண்டு கூட சண்டைல அது அவ ஃபோன் தா வீச போன அது என் ஃபோன் தெரியாம நானே வீசிட்ட அதுக் ஃபோன் போச்சு
அவங்க ஃபோன் ஒடஞ்சு ஒடஞ்சிருந்சுனா உங்ககிட்ட தான கேட்ருப்பாங்க
ஏ ஆ என்டலா கேக்க நாங்க ரொம்ப க்ளோஸா அத அவளே சொல்லு
அப்போ அவங்களே உனக்கு புது ஃபோன் வாங்கி குடுத்துருக்லாம்ல ஹலோ
இல்ல இல்ல நாந்தான ஒடச்சே காரணொ
ம்
ஹலோ
ஆ சொல்லுங் கேக்குது
கேக்குதா
ஆ கேக்குது
ம் அங்மாத்துனே
ஓ செரி செரி
சீக்கரமா எடுத்துட்டோ அதா
நீங்க அடுத்து ஃபோன் வாங்குனா என்ன ஃபோன் வாங்குவீங்க
எனக்கு மோட்டோ வாங்கணுனு ஆச
அந்த மோட்டோல எட்ஜ் டிஸ்பிளே வந்துருக்குல அதா மோட்டோ நல்லாருக்குமா ஆனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்க வீட்ல எனக்கு செல்லு வாங்கி குடுத்தாங்க டுவ லவல்த்து டுவெல்த் படிக்கும் போது மோட்டோ தா வாங்கி குடுத்தாங்க ம் நீங்க எப்ப மொபைல் வாங்குனீங்க ஃபஸ்ட் டைம்
நா காலேஜு ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது எனக்குன் தனியா வந்தது அது முடியு நா அதுக்கு முன்னாடி எங்க வீட்ல உள்ள ஃபோன் யூஸ் பண்ணி
கா காலேஜு படிக்கும் போது மொபைல் வாங்குனிங்களா
வாங்குனே
அப்ப ஆன்லைன் கிளாஸ்லா இருக்குமுல்ல
ஆமா அதெல்லாம் எங்களோட அம்மா ஃபோன்லதா எல்லாமே பண்ணிட்டு இருந்தே
ஒங்க அம்மா ஃபோனு ஓ ஃபோனு ஒண்ணு தானா
ஆமா ஸ்கூல் படிக்கிற டைம் நா எனக்கல்லா அப்டித்தா
ஓ செர் செரி
முக்காவ அது ஆன்லைன் கிளாஸ்னால ஃபோன் எப்பவுமே ஏன்ட்டருக்கு எதா கால் வந்தா மட்டு அம்மா பேசுவாங்க
ஓகே ஓகே
காலேஜுன் போனக்கப்பறந் தா தனி ஃபோன் வாங்கி குடுத்தாங்க
அப்பறோ மேரேஜல்லா எப்ப
அதுக்கலா இன்னு நாள் இருக்கு வர்ஷோ இருக்கு
வர்ஷமா அஞ்சு வர்ஷமா
ம் அஞ்சு வருஷ முடிய எல்லாத்தேயு சும்மாவே இருந்துக்கவா
பத்து வருஷமா ஹலோ
பத்து இல்ல இருவது வருஷோ வெயிட் பண்லான் இரு
ஒங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது
ஹலோ
ஆ இப்ப கேக்குது
ஹலோ
ஆ கேக்குது கேக்குதா அலோ அலோ
ஆ இப்ப கேக்தா
ஆ இப்ப கேக்குது என்னாச்சு
ஆ கேக்குது கேக்குது கேக்குது
ஆ ஓகே ஓகே ஓ இதோட ரெண்டாது செல்லு இதோட யூஸ் பண்றது நீங்க அலோ ஹலோ ஹலோ கேக்குதா எனக்கு எதுமே கேக்கல அலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ